ஹலோ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேங்க சமையல் எல்லாம் முடிஞ்சுதுங்களா
ஓ இப்பதாங்க சமையல் எல்லா முடிஞ்சது காலையில இட்லி சாம்பார் ரசம் காலையிலே இவங்க எங் வெளிய போகும் போதே காலையிலே சமையல் ஆயிடுங்க எப்பையுமே காலையிலேயே மதியத்துக்கும் சேத்து சமைச்சிருவாங்க
இட்லனு நீங்க அரிசி வே ஒயிட் ரைஸ் அரிசியில செஞ்சீங்க தா இல்ல ஏதாவது சிறுதானியத்துல இட்லி அந்த மாறி ராகி கம்பு அந்த மாறி இட்லி செஞ்சீங்களா
இல்லிங்க நார்மல் அரிசி இருக்குல்லங்க அரிசி உளுந்து இதுதாங்க நார்மல் அரிசி இட்லி அரிசி
இ நீங்க ராகி ரை பண்ணீங்க நல்லா இருக்கும் அந்த இட்லி ஹெல்தியா இருக்கு குழந்தைய வந்து களி செஞ்சு குடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாறி இட்லி தோச அது கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியா போட்டு முறுமுறுன்னு தோச சுட்டு கொடுத்தீங்க ஹெல்தியும் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்டு குங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க
ஓ பரவாயில்லைங்களே இப்டி ராகி இட்லிலும் தோச சுடுவாங்களாங்க
ஆ சுடலாங்க நல்லா இருக்கும் ராகி கம்பு அதுல எல்லாமே செத் சிறுதானியங்கள் எல்லாமே அதுலேமே செய்வேன் நல்லா இருக்கும் இட்லி
ஓ நான் ராகி களிதா சாப்பிட்டுருக்கேங்க களி அதுக்கப்புறம் இந்த மாறிதா சாப்பட்டுருக்கேன் ராகி தோச அப்புறம் ந அரசேதே இல்லங்க நார்மல் தோச வெறும் வெள்ள தோச இட்லி இது மட்டும் தா சாப்பிட்டுருக்கோங்க
நா ராகி தோ இட்லி செய்வேங்க கம்பு இட்லி செய்வேன் அப்புறம் ராகில முறுக்கு கம்புல முறுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எப்வுமே குழந்தைகளுக்கு அரி சி வந்து அதிகமா சேத்த மாட்டோம் ஏன்னா கோ அரிசி சாப்பிட்டா நிறைய பே கார்போஹைட்ரேட் தாங்க ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க உடல் உழைப்பு இல்லாதனால அது குறைவா சாப்பிட்டு மத்ததெல்லாம் எல்லாமே சரிவிதமா சேர்த்துக்கிட் ம்ன்னா ரொம்ப நல்லாருக்கும் அதனால தான் கொழந்தைகளுக்கு ராகி கம்பு எப்டிதான் வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு கொடுத்துருவங்க
ம் கொழந்தைங்களுக்கு பழங்கள் குடுக்கலாம் நம்மளே நெறைய பழங்கள் எடுத்துக்கலாம் காய்கறி நான் டயட்ல இருக்கங்காட்டி காலையில ராகிக்களி கோதும தோச அந்த மாறி எடுத்துக்குவேங்க அப்புறம் மதியானம் கொஞ்சமா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து காய்கறி எடுத்துக்குவேன் கால் கொழம்புல போட்டு நறைய காய்கறி சேத்துதா சாம்பார் கொழம்பு இந்த மாரி வெக்க வு கார கொழம்பு னா இந்த மாரி வெப்ப அப்புறோ பொரியில் இருக்கு நெறைய எடுத்துக்குவங்க அக்கப்புறம் நைட்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் மிலட் தோச இந்த மாரி நெறைய கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவங்க அதே மாரி ஆ கொழந்தைங்களுக்கு குடுக்கணுன்னு நெனக்கிறேன் எங்கங்க இந்த கொழந்தைங்க சாப் புட்றாங்களா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க எப்டிதான் ஏமாத்தி குடுக்குறதுனே தெரியிலே இந்த உணவு
அதுதாங்க நீங்க தோச மாரியோ இப்ப சப்பாத்தி வந்து கோதும மாவுல நீங்க வெறும் சப்பாத்தி குடுத் தா சாப்புட மாட்டாங்க கீர வகைகள் எல்லா இருக்கலுங்க அந்த கீரய ஒரு நாளைக்கு கேரட்டு லைட் ட்டா மட்டும் வேக வெச்சு அரச்சு மாவுக்குள்ள பெசஞ்சு சப்பாத்திக் குடுக்குலாங்க அத் அதே மாரி பொதினா கீர கொத்துமல்லி அப்றோம் பீட்ரூட்டு இந்த மாரி கலர் கலராவும் இருக்கு அவங்களுக்கு செஞ்சு குடுத்துட் ட்டம்னா டிஃபன் பாக்ஸ குடுத்தா கண்டிப்பா மிச்ச வெக்காம சாப்ட்டு வந்துருவாங்க இந்த மாரிதான் நம்ம கொழந்தைகளுக்கு குடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு காய்கறின்னு நெறைய கொழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்பட மாட்டாங்க இந்த மாரில்லா குடுத்தீங்கன்னா சாப்ட்டுக்குவாங்க அவங்க ஈஸியா
ஆ நம்மளே வந்து கொழந்தைங்களுக்கு மட்டும் குடுக்கணும் இல்லையாங்க நம்மளே சாப்புல்லா பெரியவங்களுக்கும் புரோட் ட்டின்த் இதெல்லா வேணுல்ல நார்ச்சத்து இதெல்லா வேணுல்லங்க இப்ப பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுமே ஏ பி சி ஜூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ஏ பி சி ஜூஸ்னா ஸ்ரு ஃப்ரூட்ஸ்ல தாங்க கால் லையில ஆம்லா இருக்குல்லங்க மர நெல்லிக்கா ஏ ஃபார் ஆ மர நெலிக்கா பீ ஃபார் பீட்ரூட் சீ ஃபார் கேரட் இந்த மூணும் சேந்து ஜூஸ் குடுத்தன்னா இப்ப சாப்புடாத கொழந்தைங்களுக்கு சொல்றேன் நானு இப்ப நம்ம குடுத்தோம்னா நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா எல் இதாருக்கும் நம்மளுக்கு பிளட் கவுண்டிங் நல்லா ஏறும் நல்லா நம்மளுக்கு ஒரு இதுவும் இருக்குங்க நம்ம ம் மு ஒடம்புக்கும் நல்லது ரொம்ப கொழந்தைங்களுக்கு தாராளமா குடுக்குலா இந்த மாரி ஃபுட் எடுத்துக்குட்டம் போது காலையில பிரேக் ஃபாஸ்ட்ல்லாம் சாப்டாம இருக்காங்க இல்லங்க அவுங்குளுக்கு வந்து இந்த இந்த மாரி ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடேபிள்ஸ்ல்லா வந்து இந்த மாரி நம்ம குடுக்குலா ஏ பி சி ஜூஸு இந்த மாரி நம்ம அ குடுக்குலாங்க இப்ப பாத்துட்டீங்ன்னா இப்ப நார்மலா வந்து நம்ம ரோஸ் மில்க் செய்றோலங்க அந்த எசன்ஸ் இது இதுல்லா வாங்கறக்கு வெறும் பீட்ரூட்டு நல்லா இது பண்ணி அரச்சு அந்தோட ஃப்யூ ஃப்யூரி எடுத்து அதோட சார எடுத்து கொழந்தைங்களுக்கு ரோஸ் மில்க்ன்னு சொல்லி ஏமாத்து குடுக்குலா நம்ம வந்து கொழந்தைங்க எந்த அளவுக்கு நம்ம இந்த மாரி கடையில க அ அதிகமா குடுக் காம வீட்லயே நம்ம இத வந்து செஞ்சு குடுக்குலா ரொம்ப நல்லது தானங்க கடையில இல்லாம வீட்ல சாப்புட்றது
ஆமாங்க அந்த மாரி எல்லா நெறைய குடுக்குலாங்க நான் வந்து பாப்பாங்களுக்கு கொழந்தையில இருந்து கீர வகைகள் அது எல்லாமே குடுப்பங்க அவங்களே விரும்பி சாப்புடுவாங்க ஃபுட்டு் எல்லாமே வந்து அ நெறைய செஞ்சு குடுப்பங் விதவிதமா இரு தா அவங்க சாப்புட்றது ஒரு நாளைக்கு செஞ்சு குடுப்பங்க அவங்க அது சாப்ட்டாங்கன்னா கண்டினியூஸா செஞ்சு தருவே இல்ல வேற மாரி மாத்தி செஞ்சு குடுப்பங்க
உம் பரவால்லெங்கெ நீங்கெ ஏ போண்ணு அதே மாரிதாங்க தோச இட்லி இந்த மாரி நா என்ன பண்ணுவே காய்கறில நீங்க சொல்ற மாரி வேக வச்சு எல்லா அரச்சு உள்ள ஊத்தி அதுக்கப்பறொ மிக்ஸ் பண்ணி நல்லா இட்லி தோச அந்த மாரி சொல்லும்போது கலர்ஃபுல்லா இருக்கம் போது நல்லாருக்கு கீரைகள்லா எடுக்கவே மாட்டாங்க பாத்திங்ளா அப்ப அந்த டைம்ல வந்து கீரைகள நல்லா வேக வச்சு இந்த பாலக்கீர அந் அந்த மாரிலா அந்த கீரைகள வேக வெச்சு அத இந்த தோச இட்லி தோச தா மெயினா கொழந்தெங்க சாப்புட்றது அது தோச தா அந்த தோசைல இது பண்ணி நெய் ஊத்தி குடுக்கம் போது அவுங்க நல்லா சாப்ட்டுவாங்க நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கு நம்ம கொழந்தெங்க நம்ம சாப்ட்டாங்க அப்டின்னு
அதிகமா சாப்பட்றது தயிர் சாப்பாடுதானே இவுங்க சாப்புடுவாங்க தயிரும் கொ கொழந்தெக மேக்சிமம் விரும்பி சாப்புட்றத் தயிர் சாப்பாடு தா அது நம்ம பால் மாட்டு பால் எடுத்து பேக்கெட் பால் இதெலா அதிகமா வாங்காம மாட்டு பால் எடுத்து நாமளே தயிர் ரெடி பண்ணி குடுத்தொம்ன கொழந்தைக்கு ரொம்ப நல்லது தயர்ல நெறைய உங்களுக்கு ஹெல்தி இருக்கு கொழந்தைக தயிர் சாப்ட்டாங்கனாலா ரொம்ப நல்லா இருக்கு அப்பறொ தயிர வச்சு நம்மோ நம்மள மோர் அடுச்சு குடுக்கலா தயிர் சாப்பாடு அதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லா போட்டு மாதுளம்பழொ இதெல்லா போட்டு சாப்பாடு செஞ்சு தரலா அந்த மாரி நெறைய இந்த வெயில் காலத்துக்கு தயிர் சாப்பாடு சாப்ட்டோனா ரொம்ப நல்லது ஆனா என்னதா நம்ம எவ்வளோ வித விதமா செஞ்சாலு நம்ம பாரம்பரியமா செய்ற ரச சாப்பாடுதா கொழந்தைகளுக்கு தரோ பாட்டி எல்லா சொல்லுவாங்கள ரச சாப்பாடு ஊட்டிவிடு ஜீரணம் ஆயிரு அப்டின்னு ரச தக்காளி புளியெல்லா போட்டு செய்யுற ரசந்தா ரொம்பவே நல்லா இருக்கு அத கொழந்தையிளு எந்த கொழந்தையா இருந்தாலு ரச சாப்பாடு தயிர் சாப்பாடு சாப்புடுவாங்கதானுங்க
ஆ நா ரச எப்டி தெரியுமா வப்பெங்க சாப் அ தக்காளி புளி எல்லா நல்லா வேக வெச்சுட்டு அதுக்கப்பறொ பூண்டு சீரகொ குருமெளகு இதெல்லா போட்டு நல்லா அரச்சு அல்லா கொழந்தெங்க சாப்புட்றது இல்லெங்க அத்னால நல்லா மையா ஆரச்சு கடைல வந்து இந்த ரசப்பொடி இதெல்லா எதுவுமே வாங்க மாட்டெங்க நம்ம வீட்லயே தயாரிக்கிறது ரசப்பொடி அதுக்கப்பறொ இந்த சாம்பார் பொடி மெளகா பொடில்லா ஆ கடைலெல்லா பாத்திங்கன்னா உங்களுக் ஃபுட் கலரு கலர்ஸ்ல்லா ஜாஸ்தியா இருக்கு இதே நம்ம வீட்ல அரச் சொன்னன்னா நம்ளுக்கு அந்த அளவுக்கு சத்து கெடைக்கு அந்த அளவுக்கு நம்ம அந்த கெமிக்கல்ஸ்லா உள்ள போகாம இருக்குங்க நம்ம வீட்லயே ஏதா இருந்தாலு உணவு தயாரிக்கணும்னா நம்ம வீட்லயே கா இப்ப பாத்திங்கன்னா காய்கறி எல்லா வந்து வெளையறுக்க நம்மளே போட்டு சும்மா சின்ன சின் இந்த மாடித்தோட்டோ வீட்டுக்கு முன்னாடி இப்ப ஒரு தக்காளி வெத இதெல்லா போட்டீங்கன்னாவே வந்துடு நம்ப்ளுக்கு அந்த காய்கறி நம்ளுக் கொழந்தைங்களுக் எடுத்து குடுக்கும் போது நம்மளு சாப்டம் போது நல்லா ஒரு ஹெல்த்தியாவு இருக்கு நம்மளுக்கு எந்த நோய் இல்லாம நொடி இல்லாம நம்ம நல்லா இருக்கலா
நானு வெச்சிருக்கேங்க நெறைய தக்காளி மொளகாச் செடி இந்த மாரி வச்சிருக்கே ஃப்ரூட்ஸு எல்லா செடியு வெச்சுருக்கே ஆ மேக்சிமம் இந்த கே வெண்டக்கா எல்லா பாப்பாங்களுக்கு சில சமயம் பச்சையாவே புடுங்கி தருவங்க வெண்டக்கா சமைச்சு சாப்புட்றத விட ப சையா சாப்ட்டா நெறைய சத்து இருக்குன்னு சில சமயம் கொழந்தைங்க சாப்டுவாங்க சில சமயம் சாப்பிட மாட்டாங்க கேரட்டு இதெல்லா பச்சையாவே சாப்புடுவாங்க மேக்சிமம் வேக வச்சு அவங்க வந்து இ ஃப்ரைடு ரைஸ் மாரியு செஞ்சு தருவங்க காய்கறி எல்லா ஃப்ரைடு ரைஸ் மாரி நீங்க சொன்ன மாரி நெய் ஊத்தி ஃப்ரைடு ரைஸ் மாரி வ காய ஒரு ஒரு பாதி ரொம்ப வேக வைக்காம ஒரு அரைவாசி மட்டு வேக வச்சு குடுத்தா இத விட நம்மளுக்கு சத் து கொழந்தைகளுக்கு நல்லா கெடைக்குங்க
ஆ பரவாயில்லைங்க நெய் தா அதுவு நம்ம மாட்டு பசுப்பாலெடுத்து அத வெண்ணெய் எடுத்து அத எடுத்து வச்சு நெய் உருக்கி அந்த நெய்யெல்லா யூஸ் பண்ணனும்னா ரொம்ப நல்லதுங்க நம்ம கொழந்தைகளுக்கு இப்ப கடையில னு கெடைக்க அந்த நெய் எல்லா வந்து எப்படி வருது என்ன ஏதுன்னே தெரியாதுங்க இப்ப எல்லாருமே தொட்டா தொண்ணூறுக்கு அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வீட்ல கெடைக்கிற மாரி இருக்குங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொட்டா தொண்ணூறுக்கு கடைகளுக்கு அந்த மாரி ஓட வேண்டியதா இருக் கு அந்த பாரம்பரியம் மாரி நம்மளுக்கு வந்து இப்ப வந்து காய்கறில இருந்து எது கடைக்கு போகாம காய்கறிலா நம்மளே வெளைவிச்சு எல்லாமே பண்ணோம்னா நல்லா இருக்குல்லங்க
நாம இப்ப வந்து கொழந்தைகளுக்கு குடுக்குற ஹெல்தி ஃபுட்டுதாங்க வருங்காலத்துல அவங்களுக்கு எந்த நோயு வராம இருக்கு நம்ம ஒவ்வொன்னு பாத்து பாத்து கொழந்தைகளுக்கு எது குடுத்தா எந்த சத்து கெடைக்குமோ எப்படியாவது வற்புறுத்தியாவது நல்ல உணவுகள கொழந்தைகளுக்கு ஜங்க் புட் மட்டு தயவு செய்து வாங்கி குடுத்துறாதிங்க அத வாங்கி குடுக்காம நம்மனால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஃபுட்டு நம்ம வீட்ல செய்ய முடியுமோ வீட்ல செஞ்சு குடுத்து கொழந்தைகள ஆரோக்கியமா வளக்கறதா நம்ம வந்து அவங்களுக்கு செய்யறது இதுக்குனு கொழந்தைங்க கேட்கறாங்க கண்டதெல்லா வாங்கி குடுக்க கூடாதுங்க அது ஒடம்புக்கு தா கெடுதலு அவங்க நம்ம சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லதா அவங்களுக்கு எத ஆசைப்பட்றாங்களோ அவங்க விருப்ப தகுந்த மாரி எந்த டேஸ்ட்டுல கேக்குறாங்களோ அத இயற்கையாவே நம்ம சமைச்சு குடுத்தோம்னா எந்த பிரச்சனையு வராதுங்க
ம் கண்டிப்பாங்க இப்ப பழங்கள்ல எத்தனை சத்து இருக்கு வைட்டமின் டி வைட்டமின் ஏ எவ்வளோ சத்துக்கள் இருக்கு நார்ச்சத்துகள் இருக்கு புரத சத் துகள் இருக்கு இன்னு இப்ப நம்ம பழங்கள் வெறும்மனே இப்ப காலையில அவங்க ஸ்கூலுக் கு லேட் ஆச்சு நம்ம ஆஃபிஸ் போறக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம வெறும்மே பழம் மட்டும் கட் பண்ணி குடுத்தோ நம்ம பழம் மட்டு சாப்பிட்லா காலையில ஒரு பிரேக் ஃபாஸ்ட்டு உதவு நைட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு நைட்டு தூங்குறக்கு முன்னாடி வெறும் பழங்கள் மட்டு குடுக்கலாங்க ரொம்ப நல்லது நார்ச்சத் து இதெல்லா நெறைய இருக்குங்க பழங்கள்லா வந்து ரொம்ப இதா இருக்கு அதுக்கப்பறோ உணவாவே நம்ம பழங்கள் வச்சு நம்ம இது பண்ணலா நல்லதுங்க ஆனா மருந்தே உணவு உணவே மருந்துன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குங்க
ஆமாங்க செரிங்க நாம நாளைக்கு பேசலாங்க எனக்கு கொஞ்சொ வேலைல இருக்குங்க சரி வச்சறங்க
ம்